ஹலோ தோழி கேக்குதா தோழி
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
உம் எப்டி இருக்கீங்க தோழி ஹலோ ஹலோ தோழி கேக்குதா
கேக்குதுங்களா ஆ கேக்கு
ஆஹ் கேக்குது தோழி எப்படி இருக்கீங்க தோழி
உம் நாங்க நல்லாருக்கோம் நீங்க நல்லா இருக்கிங்களா
ம் நல்லா இருக்க தோழி வீட்டுல இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க
எல்லாருமே நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா
ஹ எல்லாரும் நல்லாருக்காங்க தொழி
என்ன சமையல் மதியம் லன்ச் எல்லாம் முடிச்சாச்சுங்களா
ஆ முடிச்சாச்சு தோழி இப்ப நீங்க ஒரு பங்க்ஷனுக்கு போவீங்க அந்த பம்ஷன் உங்க ரிலேட்டிவ்லாம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படி ரொம்ப ஹாப்பியா வச்சிப்பீகங்களா என்னன்ன பண்ணுவீங்க அப்ப பங்க்ஷன்னா
பங்ஷன்னா என்ன பண்ணுவாங்க முத நாள் வருவாங்க இதப்ப கல்யாணம்னு எடுத்துகிட்டடா முதல் நாள் வந்து பந்தல் போடுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அப்பறோ அந்த நளங் நலுங்கு வக்கிறது
ம் ம்
அப்புறம் சொந்தக்காரங்கள எல்லாம் அழைக்கிறது அப்புறம் பத்த வைக்கிறது அந்த மாரி எல்லாம்
ஓகே ஏன்னா இப் இப்போ ஒரு ஒரு இடத்துல மேரேஜ்லா வேற மாரி பண்றாங்கள
எப்படி அதா வந்து அவங்கவுங்க ஏரியாவ பொற்துங்க அவுங்கவுங்க என்ன முறைனு ஒண்ணு இருக்குல
ஆமா ஆமா
ஒரு மாரி பண்ணுவாங்கல்ல
ஆமா இப்ப நீங்க வில்லேஜ்ல இருக்கீங்களா
ஆமாங்க நாங்க கிராமத்துலதான் இருக்குறோம்
ஓகே ஓகே ஓ
கிராமம் அப்படிங்கறதோட நாங்க கொஞ்சம் மலை லயாவுள இருக்கிறோம்
ஓகே தோழி ஓகே ஓகே நாங்க புஃல்லா வில்லேஜ் தான் எங்க இடத்துல எல்லாம் எப்பிடினா பயிர் ப்பாங்க விவசாயம் பண்ணுவாங்க ல ஆனா இப்போ அப்டிலாம் எதுவுமே இல்லல ஏனா ஃபுல்லா அப் பார்மெண்ட் வந்தது அந்த மேரி ஆகுதுனால இப்போ எதுவுமே வக்கதில்லை எல்லாம் பயிர்லாம் வெப்பீங்களா
உம் நாங்க நெற்ப்பயிற் போடுவோம் வாழ
ஒக்கே தோழி
மரவள்ளி கெளங்கு
ஒக்கே
அப்றோ வந்து இந்த மெளகு கா எய்
ஒக்கே தோழி வேற என்னன்ன பண்ணுவீங்க அப்ரோ ஒகே உம் ஒகே தோழி உம்ம் ஒகே ஒகே தோழி அப்றோ எங்க எடத்துல வந்து எப்டி எங்க ஊர் எங்க ஊர் எங்க எத்துல வந்து பயிர் வெப்பாங்க கீர வெதைப்பாங்க எள்ளு வெப்பாங்க எள்ளு செடி அப்றோ வேற் கடல இந்த மாரி ஐட்டெம்லா தா வெப்பாங்க என்னா இப் இப்ப ஃபுல்லா அப்பார்மெண்ட் வந்ததுனால எங்கயுமே எதுவுமே பண்றதில்ல தோழி
ஆமாங்க இப்ப எல்லாம் எல்லாமே இயற்கைய எல்லாம் அழிஞ்சிட்டு வருது இல்ல எல்லாமே பில்டிங் பில்டிங்கா கட்டிட்டு இருக்காங்க
த்தூர்ல பெஞ்சா எங்க ஊருக்கு வாசம் வரும் மண் சினை இப்ப மண்வாஸ்ண வர ஏன்னா இப்ப ஃபுல்லா ரோடு போட்டுறாங்க
ஆமாங்க ரோடு போட்டாங்க காரை போட்டுட்டாங்க மண்ணை பாக்க முடியறது இல்ல ல
ஆமா இப்ப ஏன்னா எந்த வாசனையும் வரதுல அதனால கொஞ்ஜோ இதுவாருக்கு எல்லா எல்லாருக்குமே எப்படி மண் வாஸ்ன வரும் அப்ப அப்ப இருந்தவங்ளுக்கு வந்து மண்வாசனை அது கண்டா கண்டுபுடிச்சிருவாங்க இந்த ஊர்ல மழ பெய்து பக்கத்து ஊர்ல மழ பெய்து
ஆமாங்க ஆமாங்க அதெல்லாம் அந்த காலத்தோட பாரம்பரியங்கலா அப்டியே இருக்குல்ல
துல இருக்கவங்க எப்டி பாருங்க இப்ப எல்லாமே நல்ல புட்டா சாப்டு ஹெல்ததியா இருக்காங்க இப்ப இருக்கவங்க பாருங்க மாடி மேல ஏற்டு எறங்க முட்ல ஏன்னா கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்றாங்க
அப்பாகு நூறு வைசு நூறு வையசு வெரைக்கு இருக்குறேன்
ஆமா எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு அவங்க கொள்ளு பாட்டி எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க எல்லா பேரும் பே த்தி பாத்து பேரனோட பசங்க பாத்து பசங்களோட அவங்கலாம் பாதுட்டாங்க
ஆஹ்
அவங்க இருக்காங்க ஏன்னா அப்பத்தி ஃபுட்டு வேற இப்ப ஃபுட்டு வேற அப்பத்த எப்படி சொல்றது அப்ப ஆமா ஆ ஆமா கேன்சர் ஹார்ட் அட்டாக் வருது எல்லாமே வருது ஆமா ஏன்னா க்கு வந்து எல்லாமே ஹெல்தி ஃபுட்டா சாப்ட்டாங்க
ஆஹ் நம்ம ஆஸ்பத்திரிக்கு அது ஹாஸ்பிட்டலு போறதே கொஞ்சொ கஷ்டம் தானங்க ஹாஸ்ப்பிட்டல கூட இருக்குற மருந்தே நமக்கு பாய்சன் ஆயிருது அப்பல்லா இயற்கையா எல்லா அவங்களே மருந்து தயாரிச்சாங்க
ஆமா தோழி இப்போ எப்படி சொல்றது இப்ப வந்து இந்த அப்ப இருக்குகோ மாத்திர எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க எல்லா இயற்கையாவே சாப்புடுவாங்க
ஆமாங்க அப்பல்லா பச்ச மருந்து தானா பச்சளை மருந்துன்னு சொல்லுவாங்க சித்த மருந் இதோ வந்துட்
அப்பல்லா அவங்க இயற்கையாவே சாப்பிட்டு பழகிடுச்சி இப்பதா நம்மளுக்கு பயிர் வைக்கதுயில அரிசி வேற மாதிரி வருது எல்லாமே நம்மளுக்கு வேற வேற கிடைக்குதுல இப்ப மாம்பழத்த எத்துக்கங்க எல்லாமே ஹைபிரிட் சின்ன மரத்துல இருந்து மாங்கா காய்க்குது அதுவும் ஹைப்ரட் நம்மளுக்கு அதனால நம்ம எல்லாத்தையும் கொஞ்சொ கொஞ்சோ
சாப்டுறது எல்லாமே ஹைபிரிட் தாங்க
ஏன்னா இப்ப எல்லாமே சாப்படுத் எப்டி சொல்றது அவ்வளோ நம்மளுக்கு எதுவு நல்லது இல்ல ஒடம்புக்கு ஆனா இப்போ இப்ப நம்மளாலஓ ஆமா இப்ப ஒரு மாடி மேல ஏறமுடிஞ்சா முடியல ஒரு மாடி மேல ஏறுதான முடியல
உம்
அது எப்படி இருக்கு பாருங்க ஆனா அப்பத்தி இருக்கவங்க இப்ப மாடி எறாங்க ஆனா இப்ப முடியல அவங்களுக்கு இப்ப நம்ம கூட அந்த சாப்பாடு எல்லா சாப்பிட்டு அவங்களுக்கு இப்ப முடியாத போச்சி அப்ப இருந்தவங்க வந்து வயல்ல போயிட்டு ஆமா அப்ப வயல்ல போயிட்டு வெரகு தூக்கி ஆமா ஆமா
பஸ் அவங்க வீட்டுக்கு வீடு பைக்கு
ஆமா ஆமா இப்போ வந்து அப்பதைக்கு எப்படி சொல்லுவாங்க ஆமா அப் அப்ப வந்து எப்படி பண்ணாங்க நடந்து போய் வெறவு தூக்கிட்டு வருவாங்க இப்ப கேஸ் வந்துச்சு அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல
ஆமாங்க எல்லா இப்ப காலத்துக்கு த காலம் மாற மாற அவங்களும் அப்டியே இருந் பழகிட்டாங்க
எல்லாரு அப்படியே மாறிக்கினு வராங்க பா அதுக்கப்புறம் எப்டி சொல்றது அவங்க வெறுவு தூக்கின்னு வர வயல்லயிருந்து நாத்து தூக்கின்னு போவாங்க இப்ப யாரும் எதுவுமே பண்றதுயில்லா எல்லா மிஷின் வந்துச்சி எல்லா வந்துச்சி வண்டி வந்துச்சு
எல்லாத்துக்குமே இப்ப மிஷன் வந்துச்சி ஆஹ்
ஆமா
நெல்ல அறுக்குறது அடிக்க கிறதுனு முத
ஆமா அதனால அந்த மாரி இருக்கறதுனால நம்ப உடம்புக்கு அவ்வள ஹெல்தி கிடையாது வேற இதுவே வேற ஃபுட்டு இப்ப வயசானவங்க அவங்க வேற எதனா சாப்பிட்டு பார்த்தா அவங்க எப்படி சொல்றது அவங்க நல்லா நல்லது சாப் கூப்படுவாங்க அவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக் ஆ
ஆமாங்க
அந்த மாரி இருக்கும் அவங்களுக்கு இப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்டு எப்டி சொல்றது வேஸ்ட் ஃபுட்டா இருக்கோ ஆமா
எல்லாமே செயற்கையா தயாரிக்கிறது தானே நம சாப்பிடுற காயில இருந்து எல்லாமே செயற்கையா பண்றது தா
ஆமா எல்லாமே செயற்கைதா இப்போ ஒரு வெகு வெஜிடபிள் எடுத்துக்கங்க வெஜிடபிள் எப்படி சொல்றது எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட்லா அப்படிதா வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் எல்லா எப்படி வாங்குவாங்க இயற்கையா இயற்கையா மண்ணு மண்ணு பாளச்சி அப்படி வாங்குவாங்க
ஆமாங்க இப்ப எல்லா வித நட்டதிலிருந்து காய் அறுக்குற வரைக்கும் மருந்து உரோ எல்லா போட்டு அவில இருந்தே அப்படியே மருந்து குடுச்சிக்கிட்டே இருக்கறாங்கல்ல
ஆமா ஆமா
ட்டா அது நமக்கே பாயசம் ஆயிடுது
ஆமா இப்ப அப்பத்த இருந்துவங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க போன் எல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ரென்தா இருக்கு ரொம்ப லாங்க் நடக்குறாங்க இப்ப நம்மள மாரி ஆள்ல்லா எப்டி சொல்றது நடக்கவே முடியல கால் வலிக்குது அந்த மாரி நம்பசொல்றோம் கொஞ்ச தூரம் நடக்க முல்லல
ஆமாங்க நம்ம அப்போதைக்கு அப்போதக்கு இருக்கிற ஃபுட்டுக்கும் இப்போ இருக்கிற ஃபுட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குல்ல
ஆமா மா
அதுனால அப்போ இருக்கிறவங்க எனர்ஜியா இருக்குறாங்க நம்ம அப்படி இருக்குறோம்
ஆமா இப்ப அதுவே வேற ஆமா இன்னோ ஜென்ரேஷன் மாற மாற
என்னக்கா அப்படித்தான் இருக்கும் நிம் வருங்கால எல்லாம் நெறைய மிஷின் வந்துரும்
ஆமா ஆமா
ம்பேறி வந்துரும் செய்யறதுக்கு தேங்காடு பட்டுட்டு எல்லா மிஷின் வந் துரோம் நம்மள வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண் எட்ற மணியாயிடுது போயிறுது
ஆமா ஆமா வேற எதுவுமே எப்படி சொல்றது நம்ம இப்ப ஒரு ஃபுட்டு எடுக்கறோம்னா அது ஹெல்த்தியாவே இல்ல இப்ப ரைஸ் எடுத்துக்கங்கலேன் ப்யூர் ஒயிட்டா வருது ரைஸு
ஆமாங்க
அ ஆ ரைஸ் அப்படி இருக்கு ப்யூர் ஒய்ட்டா அது நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளோ ப்பியூர் ஒயிட்டா இருக்கு தண்ணி வந்து ப்பியூர் கலர்ல ஒயிட் கலர்ல இருக்கு அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஹெல்தி கிடையாதுல
ஆமாங்க இப்பல்லாம் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச் நெல் அறுக்குறாங்க அடிக்கிறாங்க அரைக்கிறாங்க எல்லாதுமே மிஷின் தான்
ஆமா அதே மாரி எப்படி சொல் ஒன்னொண்ணு ஒரு ஒரு மாரி இருக்கு ஒத்துகொத் ங்க எப்படி சொல்றது ஒருத்த ஓருத்தங்க நல்லது லாவே சாப்பிடுறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க எப்படி சொல்ற அன் ஹெத்தியாவே ஏத்துக்கறாங்க ஃபுட்டு சிக்கனு அந்த மாரிலாம் வெஜிடபிள் சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு நல்லது து
அவங்க அப்புறம் அதயே விரும்புறாங்க அதனால அதயே எடுத்துக்கிறாங்க
ஆமா ஆமா ஆனா இப்ப நிறைய பேர் வெஜிடபிள்ஸ்
அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்கறதுனால அதையே எடுத் கத்துக்கறாங்க நமக்கு அது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறாங்களா யாருமே யோசிக்கிறதுல்ல
ஆமா ஆமா
அவுங்க அந்த லைக் பண்றத பா இருக்குறாங்க
ஆமா ஆமா ஆமா ஹெல்த்தி பாக்குறது இல்ல
முக்காவாசி
ஆஹ்
இப்போல்லாம் மு சில பேர்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கே மாறிட்டாங்கல்ல காலில டிஃபன் மதியம் ரைஸு நைட்டு டிஃபன் அப்படின்னு ஹோட்டல்லேயே அடிமைய ஆயடுறாங்க
ஆமா ஆமா
அப்படிதாங்க போயிட்டு இருக்கு செரிங்க செரிங்க தோழி பாருங்க
செரி ஓக்கே தோழி